க்கா
ஆ வணக்கம்ங்க சாப்டாச்சிங்களா
நா சாப்புட்டேங்க சாப்புட்டு போ படுத்துனே உங்ககிட்ட ஃபோன் பேசினு இருக்குறே
ஓ படுத்தாச்சுங்கலா
நா படுக்கலா படுக்கல தூங்க லேட் ஆகு எப்டிருந்தாலியோ
ஓகே ஓகேங்க நா இப்ப சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கங்க
மறுபடியு சப்பாத்தியாவா
ஆமாங்க எங்க கு பெரிய பையே தூங்கிட்டா ஸ்கூல்லருந்து வந்தோட்னே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் க்கே தூங்கி வச்சேன் இப்பதா தூங்கி எந்திரிச்சுக்காரு
அவர் திருப்பி நைட்டு எப்ப தூங்கறது நைட்லா ஃபோன் தா வெச்சினுயிருப்பான் போலயே
இல்ல ஃபோன் எல்லா குடுக்கவே மாட்டங்க ஃபோன் யூஸ் பண்றக்கே ஃபோன் தர மாட்டேங்
உங்கல எப்டி தூங்குவானா மாட்டானா
கொஞ்சோ நேர சோட்டா பீம் அப்பறோ பாத்தீங்கன்னா நிக்கி ஜூனியர் இந்த மாரி எல்லா கொஞ்சோ நேரோ பாப்பான் அப்றோ போயி தூங்டுவாரு
அச்சோ நாலா அந்த வயசுலேய் எப்பட ஒம்போது மணியாகு அந்த பவர் ரேஞ்சர்ஸ்லா போடுவாங்க அத பாத்துட்டு தூங்கலான்னு இருப்பே
ஆமா எப்ப பார் அந்த டி வி க்கு முன்னாடியேதா ஒக்கான்ட்டு இருக்காங்க இப்ப இருக்கற பசங்களாம் பாத்தீங்னா ஃபோன் இல்லாம எங்க சின்ன பையன்லா பாத்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாரு ஆனா இப்ப இந்த ஒரு ஒர் டூ ம ந்தா ஃபோன் குடுக்கறது இல்ல சாப்டாட்டி பரவால்ல நீ அப்டியே இருந்துக்கோ அப்டின் விட்டுட்டோ ஃபஸ்ட் எல்லா பாத்திங்ன்னா எ ஃபோன் குடு த்துதா சாப்பாடே சாப்டுவாரு அப்புறோ ஃபோ சாப்ட்டதுக்கு அப்புறோ ஃபோன வாங்கிருவோ.
நானே பாருங்க என்னாது ஃபோன் இல்லாம நானே இருக்க மாட்டே ஃபோன் தா எனக்கு பொண்டாட்டி மாரி இப்ப ஆயிச்சி. ஃபோன் இல்லாம பாத்ரூம் போறதில்ல ஃபோன் இல்லாம எங்கியும் போறதில்ல.
ஏ நாங்கள்லா வீட்ல அதிகமா ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோ நான் எல்ல எனக்கு அதிகமா ஃபோன்லியே பாத்திங்ன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்டின் சொல்லியே இது எனக்கு தெரியாதுங்.
நா ஒரு ஃபோனு வாங்குனா ஒரு வாரத்துல என்னென்ன இக்குது எப்டி எப்டி இது பண்லான் கத்துப்பே. ஆர்வோ கோளாறு எதுனா ஒன் பண்ணா திருப்பியு ரிப்பேர் ஆயிரு. அப் செரியான ஆர்வ கோளாறு ம்ஹு ஆர்வ கோளாறு.
ஆர்வ கோளாறேல்லா ஃபோன் எல்லா பாத்து கத்துக்க
ஆமா எதுனாலு நம்ம புதுசா ஒன் வஞ்ச்சுனா அதுக்கு இப்போ கழ்ட்டி நோன்றது இல்லியா ரிமோட் கார்லா வாங்குனா கழ்ட்டி அதுல இன்னாக்குது பேட்ரிக்குதா? எப்டி அது ஓடுதுன் பாப்போல்ல அந்த மாரி ஃபோன கழ்ட்ட முடியாதே. அவ்ளோ காஸ்லி குட்த்து வாங்கற்து ஏனா ஆப்கீப் பாக்கற்து உள்ள செட்டிங்ஸ் போய் மாத்தி இரு ஃபோன் லாக்காயிரு திருப்பியு அத ரீபூட் அடிக்குணு இல்ல.
பரவாலிங்க ஆனாப் மோஸ்ட்லி பாத்திங்கன்னா ப சங்கல்லா எல்லாருமே ஃபோனு அடிக்ட் ஆயிட்டாங்க ஃபோன் இல்லாம இருக்கறது இல்லைங் ஃபோனு பைக்கு காரு இ இந்த கேம்ஸ் எல்லா நறைய யூஸ்
ஆமாங்க நானே கேம்ஸ் வந்து பயங்கரமா வெளாடுவே. ஃப்ரீ ஃபய வெளாடுவே ஃப்ரீ ஃபயரு போயிட்னாவே வெச் ஃப்ரீ ஃபயரு போயிட்னா வெச்சிகிங்கோ ஊட்டு முன்னாடி என்னா நடக்குது மழையே பேய்ஞ்சு இடியே இடிச்சு உழுந்தாலு செரி உளாண்ணேப்ப பாம்பு போனா கூட பாம்ப புச்சி தொள் மேல உக்கார வெச்சிவ அந்த மாதிரிப் வெளாடுவே நால்லா
அந்த அளவுக்கு பப்ஜி எல்லா வெளையாடுவிங்ளா?
பப்ஜி இல்ல ஃப்ரீ ஃபய பப்ஜி எல்லா சின்ன பசங்க கேம்ங்க.
ஓஹோஹோ எனக்கு தெரியு நா கேள்விப்பட்ருக்கே இந்த பசங்கள்லா பேசிட்ரு க்ம்போது பப்ஜி இந்த மாரி எல்லா சொல்லிட்ருப்பாங்க.
ம்
அ அந்த நாங்கள்லா இப்ப கு ஸ்கூல்ல சின்ன வயசுலெல்லா இருக்கம் போது பாத்திங்ன்னா அ இந்தக் அ என்னது ம்
டிக் டிக் யாரது? திருடன். என்னா வேணு? அது அப்புறோ குலுக்கல் சீட்டு, நொண்டி, பல்லாங்குழி அந்த மார் கோலி
ஆ ஒளிஞ்சு வெளையாட்றது ஐஸ் வெளையாட்றது. இந்த மாரிதா அப்பப்பலா வெளை அப்பலா இந்த மாரிதா வெளையாடுவோ.
அதுக்கப்புறோ அந்த இது ஒண்ணு இருக்குமே ஆ அ ஜூஸு பாட்லு மூடிய ஜூஸ் பாட்ல் எடுத்து அது மேல திருப்பி அடிக்கிறது. அதெல் நல்லாருக்கு.
அந்த குட்டி குட்டி வளையல்லெல்லா பாத்திங்கனாம் எல்லா கலஸ்சு வளையல வச்சு குட்டி குட்டியா பீசஸ்ஸெல்லா கட் பண்ணி ஆ அதுல பாத்தி ங்கன்னா ஒவ்வொரு மேச்சிங்கா இப்போ ஒரு க்ரீன் கலரு இருக்கு அப்டின்னா ஆ க்ரீனுக்கு க்ரீன் மேச் பண்ற மாரி ப்ளூ இருந்துச்சுன்னா ப்ளூ ப்ளூ மேச் பண்ணி எடுக்குற மாரி நறைய வளையல் குட்டி குட்டியா அதுல பீஸ் பீஸா கட் பண்ணி நறைய சேத்தி அதுல கீழே கொட்டி அதுல வந்து கரெக்டா மேச் பண்ணி எங்கேயுமே வெரல் படாம மேச் பண்ணி எடுப்போ
ஓஹோ அப்டியா நீங்க
ஆ அந்த மார்லா வெளயாடிருக்கே ஆ சின்ன வயசுலருக்கும்போது ஆ அந்த குட்டி இந்த வெரல் பாத்தீனா அந்த ஒரு ஒடஞ்ச வளையல் க்ரீன் கலரு இல்லன்னா ப்ளூ கலர் அந்த வளையல் எடுத்துட்டம்மனா அத மறுப்டி அதனுடைய மேச்சிங் எங்கருக்குன் அப்டியே வழி கண்டுபுடிச்சு எதையுமே டச் பண்ணாம உள்ள அப்டியே போய் வெளியே வந்து அதோட ஜாயின் பண்ணி மறுப்டி வெளிய எடுத்துட்டு வர்ணு
சூப்பர்ங்க வித்தியாச வித்தியாசமா யோச்சுக்குறீங்க
அந்த மாரி எல்லா வெளயாடிருக்க இப்பலா யாருங்க அதல்லா பாக்குறாங்க அதல்லா
நீங்க இப்போ லைஃப்ல மிஸ் பண்ற மெமரிஸ் எதுங்க சைல்வுட்டூஸ் மெமரிஸ்ன்னா
அப்டின்னு பாத்தீங்கன்னா ஆ
பண்றே நா என்னானு சொல்றது ஆ
இப்பருக்ற கொழந்தைங்கலல்லா பாத்தீங்கன்னா என்னமா சண்ட போட்றாங்க அடிச்சுக்கிறாங்க அதையெல்லா பாத்தீங்கன்னா எனக்கு ம் என்ன சொல்ல நா சின்ன கொழந்தயாவே இருந்து இருந்திருக்கலாமோ ரொம்ப மிஸ் பண்றோ அப்டிங்ற மாரி இருக்கு
சின்ன கொழந்தையா தா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்னானா ஆ யாரு நம்ள கேக்க மாட்டாங்க நம் பாட்டுக்கு போலா ஆ எது வேல செய்ய மாட்டோ நா நாம தா சின்ன கொழந்த நம்ளுக்குதா நாலஞ்சு பேரு வேல செய்வாங்க அங்கங்க ஊர் சுத்துலா அப்பா அங்கங்க கூட்னு போவாரு அத இது வாய்ன் தருவாரு இப்ப நீங்க பெரிய கொழந்தாய்ட்டு ஒங்க கொழந்தைக்கி நீங்க எல்லாமே பண்ணணு பாத்ரூம் கூட்போவுனு ஒங்க மைண்ட் வாய்ஸ் கேச்சப் பண்ட்டே ஆ ஒங்க மைண்ட் வாய்ஸ் கேச்சப் பண்ட்டே இப்ப நா பாரு நா பாரு எங்க கொழந்தக்கி எல்லானாவோ பண்ணுக்குறே நா சின்ன கொழந்தயாவே இந்துக்கலாமே கல்யாணம் பண்ணாமே இந்துக்கலாமே அப்டிதா நென்ச்சுக்குறீங்க
ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாங்க உண்ம நாங்களா பாத்தீங்னா அப்ப ஸ்கூல் படிக்கிற போது காலேஜ் படிக்குபோது காலைல ஒரு ஏழு மணிக்கு தா எந்திரிப்போ தூங்கி எந்திரிப்போ எந்திரிச்ச ஒ னா அம்மா சமையல் செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்புட்டு அது சாப்பறதுக்கே ஒரு முடியாது ஊட்டி வுடுவாங்க
ஏழ் மணிக்கி எழுகுவோ அப்டியே ப்ரஷப் பண்றதுக்கு அப்டியே காஃபி குச்சினே பல்லு தூக்கலக்கதுல காஃபி குடின்னுவாங்க தெளியிறதுக்கு பல்தேய்யினுவாங்க அது ஒரு அர மண் நேர அப்டியே பொறுமயா ஓடிட்டு ஸ்கூல் ரெடியாகுற சாக்குல அது ஒரு மண்நேரோ ஓட்டிஸ்கூல் லேட்டா போகு சாப்புட மாட்டோ அப்டியே அட்ச்சு மண்டய்ல அட்ச்சு கொட்டங்க வச்சு சாப்ட வெப்பாங்க ஸ்கூலுக்கு போனா ஃபர்ஸ்ட்டு பீரியடே தூங்க வப்பாங்க ஆ ஆ சிசிஸ் மை க்ளாஸ் குட் மானிங் டெல் மி அப்டி சொல்ல வெப்பாங்க மேமு அங்க கொஞ்சோ காலத்த ஓட்டிட்டு ஆ மூணு பிரிடு நல்லா இருக்கு லெஞ்ச் முடிசிட்டு ஃபஸ்ட் அவரே தமிழ் அவரா மேக்ஸ் அவரா ஆ சொல்லுமா எழுதுங்க பார்முலா சொல்லு இல்ல எழுந்து பார்முலா சொல்ல மேக்ஸ் சாரு மேம் வந்ததுமே ஆ இன்னக்கி தமிழ் மேம் வன்ச்சா எப்பா ஃபஸ்ட்டு பாடுத்ல செயுள் சொல்லுப்பா வாழ்த்து சொல்லுப்பா பேபேபே தூங்க கலக்கதுல ஒண்ணு தெரியாது ஜா என்னான லாஸ்ட் அவர் வரு எப்படா இந்த நாப்பத்தஞ்சு நிமிஷோ போகு வீட்டுக் போணு உகான்டுயிப்போ ஸ்லோவா போவு வெறுப்பா இக்கு வெறுப்பா இருக்கு
அந்த ஸ்கூல் டைம் முடிஞ்ச ஒனே ஒரு எவ்ளோ ஒரு அவ்ளோ ஒரு எக்ஸைமெண்டா ஸ்கூலுக் வீட்டுக்கு போறோவே ஜாலியா போலோ சைக்கிள்ள போவோ இல்லனா ரொம்ப தூர நடந்து போ நாங்கெல்லா படிக்கும் போது நடந்தேதா போவோ இல்லனா சைக்கிள் ஒரு டென்த் போகும் போது சைக்கிள் வாங்கி குடுத்தாங்க சைக்கிள்ளயே ஜாலியா போவோ பிரெண்ஸ் சோட சேந்து அப்றோ ஈவினிங் ஆனா வீட்டுக் போம்போது சீக்கிரமா வந்துரு
ஆனா இப்போ
இப்பெல்லா பாத்தீங்கன்னா எங்க பாத்தாலு கொழந்தைகளா நடந்தா போறாங்க இங்கிருந்து ஒரு அர கிலோமீட்டர் போனா கூட பைக்கோ இல்லனா பஸ்ஸோ அதல வெச்சு ஜாலியா பத்திரமா அமுச்சு வைக்கிறாங்க அப்பெல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு
அப்றோ ஏ நால்லா காலேஜ் லைஃப் செமையா என்ஜாய் பண்ணங்க
ம் ம்ஹீ ம்
ஆமா காலேஜிக்கே போல அதா காலேஜ் லைஃப்பு
காலேஜிக்கே போகலீங்ளா நீங்க நல்லா கட் அடிச்சிட்டீங்க அப்போ
ஆமா எங்க காலேஜ்லா பயங்கரமான ஸ்டிட்டு காலேஜ் தெரியுமா பேர கேட்டாலே காலேஜ் பயப்படு ஊரே பயப்படு அந்த காலேஜ் பேர கேட்டா அந்த காலேஜ் என்ன சேந்தன்னாங்கோ அந்த காலேஜ்ஜவே நா அழ வெச்சுட்டமே
ம்
ஆ எப்பா காலேஜ் பக்க வாப்பானா காலேஜ் பக்க வா வா நா பீஸ் கட்டிக்கிற நா என்னச்சுகு வரணு சொல்லி அவன பயப்பட வெச்சி அப்றோ போய் எல்லாரு ஆனா போய் அட்டம் பண்ண எக்ஸாமே மாடல் எக்ஸாமா ஆகட்டு செம்மா இருக்கடு எல்லாமே ஆள் பாசு ஒரே ஒரு இது குடுக்காது அரியர் இக்காது லாஸ்ட்டு மட்டு ஒரு சப்ஜெட் சார் வந்து எனக்கு எக்ஸாம் எழுத விடல அது மட்டு பைல் அயிட்டே அரியர் வெச் டு வந்து திரும்பி கிளியர் பண்ண
நீங்க அரியர் இல்லாம செமஸ்டர் கிளியர் பண்ணிக்கிறீங்ளா பரவால்ல அதே ஒரு நல்ல விஷயோ தாங்க நாங்களா பாத்தீங்கன்னா அரியர் வெச்சிட்டோ அரியர் இல்லாம ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வர முடியுங்ளா
இல்ல எ எக்ஸாம் எது எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ந்து அரியர் இல்லாம வந்தாதா ஷாக்கு ஏனா ஒன்னு சொல்லி குடுக்க மாட்டா அங்க போய் நீங்க சும்மா காலேஜ் வந்து ஓபிக்குதா போறீங்கோ என்னா படி ப்ரோ உனக்கு
இல்லைங்க அப்டிலா இல்லைங்க சொல்லி குடுப்பாங்க அந்த அளவுக்கு என்ன சொல்றது வீட்லயு சொல்லி குடுக் ஆள் இல்ல வீட்லி கண்டுக்க மாட்டாங்க அத வீட் வீட்ல பாத்தீங்கனா அந்த அளவு எஜுகேட்டட் கடையாது அ தெரிஞ்சா சொல்லி குடுப்பாங்க ங்லய அவுங்களுக்கு தெரியாது அதனால ஒரு என்ன சொல்றது ஜாலியா காலேஜு போறதா ஸ்கூலுக் போறதா கண்டு கேக்குறதுக்கு ஆளு இல்லைலை அது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எந்த ஒரு வேலையு செய்ய விடாம அம்மா அப்பா நல்லா வளத்திருப்பாங்க
பாவங்க ஆனா இப்போ அப்படி இல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியு உங் பசங்ளே சொல்லி தரணு எல்லா உங்க பசங்களே படிச்சில்ல எக்னாமிக்ஸ் மேம் போனல்ல சொல்லி குடுக்கலால ஒன்ன மிரட்டு வாங்க
ஆனா பாத்தீங்னா இப்ப நா ரொம்ப ஃபீல் பண்ற நல்லா படிச்சிருந்தா நம்ளு ஒரு நல்லா வேலைக்கு பேய் எங்க வீட்டுக்கார்லா பாத்தீங்னா இன்ஜினியர் முடிச்சிருக்காரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆபீஸ்ல அந்த மாரி நம்மளு நல்லா படிச்சிருந்த
மேனுபேக்சரிங்கா மேனுபேக்சரிங்கா
ம்
பர்சசிங்கா
ஆமாங்க எல்லாமே பண்ணுவரு ஆ பாத்தீங்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு நாம்மளு படிச்சிருந்தா நாம்ளு நல்லா வேலைக்கி போய் செட்லாயிருக்கலாமோ அப்டின்னு இப்ப நா ரொம்ப ஃபீல் பண்ற
நீங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆயிருந்தீங்கனா நல்ல மாப்பிளே வந்துப்பானே அப்டி நென ச்சின்னுகிறீங்க அதுதான உங்க மைண்ட் வாய்ஸு நீங்க வந்து கஷ்டப்பர்ற ஆனா இவர் தா உங் பெஸ்ட்டுங்க சாட்டர்டே சண்டே ஆனா சண்டேல மட்டன் சிக்கன் பிரியாணி அது அது செஞ்சு தராரு வாய் ருசியா
அதெல்லா ஏதாது காதுக்குப்போல்லா இது கொர இல்லைங்க என்ன வேணுமோ வாங்கிக் குடு த்துருவாரு சாப்பற்றக் என்ன வேண்மா வாங்கி குடுத்துருவாரு ஹோட்டல் வீக்லி ஒன்ஸ் ஹோட்டல் கூட்டிட் போய்ருவாரு
ஆ அந்த சண்டே மட்டு அவுரு வந்து எதுவு திட்டமாட்டீங்க மீதி மண்டே டு சாட்டர்டே ஒரு கல்யாண பண்டா வேல வந்து செய்றது என் னான வேல பாரு அப்டின்னு திட்டி பொலம்பி தாங்க அனுப்பிங்க கரட்டா
கரட்டு தாங்க கரட்டு தாங்க நீங்க சொல்லுறதெல்லா ஹன்ட்ரட் பர்சன்ட் கரட்டு தாங்க
இல்ல இல்ல நானே இங்கி ஏகப்பட்ட எங்க அக்காங்க எல்லா பாக்குறல்ல என்னன்னா கழுவி கழுவி உத்துறங்க அதெல்லா பாக்குறன்ல நானு எனக் தெரியாம இருக்குமா ஆமா நா போனலே எங்க அக்கா அவுங்க ஹஸ்பண்ட் மேல இருக்கற கான்ல என் மேல கொடுக்கா வச்சு அடிக்கிறது தட்ல ச சாத்துறது எல்லா என்னதான காமிக்கிறாங்க எனக் தெரியாதா
பரவால்லைங்க பரவால்லைங்க நல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க
நல்லா தெரிஞ்சுச்சே எல்லாமே தெரிஞ்சிச்சுனுக்கிற உம்
ஆனா இருந்தாலுமே ஒரு பொண்ணுக்கு அப்டிங்கிறது இன்கம் ரொம்ப முக்கியம் அ என்ன சொன்னன்னா பத் தீன்னா நானே சம்பாரிச்சு நா நானே என்னோட சொந்த காசுல பொருள் வாங்கண்னு நெனைப்பே அதுக்கு இன்னு டைம் வரல டைம் கிடைக்கு போது கண்டிப்பா
உம் என்னா பண்ணுங்க டிரையி
ஏதாது ஒரு ஒர்க்கக்கு போய் ஜாயின் பண்ணிரும்லை நம்மளே சொந்தமா சம்பாரிச்சு செலவு பண்றது எவ்வளோ ஒரு ஜ நல்ல விஷயமா இருக்கு அவ்ளோ மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கு
ஓகே ஓகேங்க சந்தோஷோ சந்தோஷோ இருந்தா செரிங்க மறந்துறாதிங்க ஃபெர்ண்டு நாளாங்கறனு
ஆமாங்க கண்டிப்பா
ஏன்னா உங்கள வந்து அப்டியே பா நேர்ல பாக்காமே ஒங்க மைண்ட் எல்லா ரீட் பண்ட்ட பாருங்க
கேட்ச் பண்ணிட்டீங்க
ஆமாங்க